ஆ குட் ஈவ்னிங்க
ஆ குட் ஈ குட் இப்ப குட் நைட் ஆக்சுவலி நைட் டைமு
கடைசியத்தவங்க வந்தாங்க குட் நைட் சொல்லா அதுக்காக தா நா குட் ஈவ்னிங் சொன்னே இவ்ளோ நேரத்துக்கு
ஓ அப்படி வரீங்க நீங்க சரி சொல்லுங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா ஓகே ஓகே இன்னைக்கு நீங்க யாரு இல்லைங்க நூடுல்ஸ்
நூடுல்ஸா நீங்க
ஆமா அ இல்ல ஸ்டாஃப் ஒ ருத்தரு செஞ்சாங்க
ஓ சூப்பர் சூப்பர் ஆ எல்லா நீங்களே எல்லா ரெடி பண்ணி சாப்ட்டுப்பீங்களா
ஆ ஆமாங்க ஆமா ஆமா நீங்க நம்போ வெளிய வந்து ஒர்க் பண்ணோ ஆ டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுட்டுருக்கோ
ஓ அப்படியாங்கோ சூப்
ஆமா ஆமா இங்க வந்து ஸ்டாஃப்ப நம்ம நைட்ல இருந்தே கூப்டு வந்துர்றோ இங்கயே வந்து ஸ்டே பண்ணி இங்கயே சாப்பிட்டு இங்க இது பண்ற மாரி மைன்டென்ஸ் அந்தா மாரி ஆனா ஹோட்டல்ல தா சாப்ட்டா நமக்கு வந்து பரவால்ல கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குங்க ஓரளவுக்கு ஓகே கம்ஃபர்டபுள்
என்னென்னல்லா வச்சிருக்கீங்கோ ஸ்டால்ல
ஸ்டாலிங்களா அ கிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக் கு சின்ன பசங்களுக்கு அஹ் பெரியவங்களுக்கு வந்துட் டாப்ஸ் லெக் ஜீன்ஸ் பட்டியாலா பேண்ட்ங்க அந்த மாரி வெரைட்டீஸ் இருக்கு பாய்ஸ்க்கு வந்து டீஷர்ட் பேன்ட் சாட்ஸ் ஐட்ட அ அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லா இருக்கு
ஓ சூப்பர் சூப்பர் நல்ல விஷய
அப்ப எப்புடி போச்சீங்க இன்னைக்கு இன்னைக்கு டேஸ் எல்லா நல்லா போச்சுங்ளா உங்களுக்கு
ஆ இன்னைக்கு டேஸ் எல்லா நல்லா போச்சு ஃப்ரெண்ட் ஒருத்திதா அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்கோ டைம் பாஸ்கு அவங்ககிட்ட பேசினு இருப்ப ஆமா நாள் ஃபுல்லா அவங்ககிட்ட பேசினு இருப் பே ஆஹ் அப்டேட் டைம் போகும் ஆஹ் சமைக்கிறது அது இல்லன்னா சமைக்கிற வேலை இப்படியே போகும் டைம் இன்னைக்குதான் சமையலு கொஞ்சம் லீவ் விட்டுட்டு அப்படியே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலான்ட்டு ஃபிரியா ஆர்டர் பண்ணி சாப்ப அதுல வேற ஒருத்தர் கடுப்ப ஏத்திட்டு போயிட்டாங்க ஹோட்டல் போறேன்டு என்ன ஃப்ரெண்டு சரி நீங்க மட்டு போய் சாப்பிறீ போனு போது நாங்களு ஆர்டர் போட்டு சாப்படுறோன்ட்டு நாங்க ஆர்டரு போட்டு சாப்ட்டோ
இன்னைக்கு சமையல் வேல ஃபுல்லாவே ரெஸ்ட்டு எந்த வர்க்கு இல்ல இப்ப ஓகே ஓகே
எப்படி இருந்தாலு நாளைக்கு ஞாயித்து கிழமை நிறைய வேலை தருவாங்க ம் ஹ் எல்லா டிஷ்சூம் பண்ணனு அதனால நம்ம இன்னைக்கே ரெஸ்ட் எஸ்டா நாளைக்கு நல்ல செஞ்சு குடுக்லால்ல
ஓகே ஓகே ஓகே
கொழம்பு கிரேவி ரசம் எல்லாமே செய்யணும்ல்ல நாளைக்கு
கண்டிப்பா நாளைக்கு எல்லாருக்கு லீவு ஆனா உங்களுக்கு மட்டு ஃபுல்லா ஒர்கு
ஆமா அப்போ லேடிஸ் எங்களுக்கு எவ்ளோ வேலை பாத் பாத்துக்குங்க சும்மா இருக்கோ சும்மா இருக்கோ சொல்றீங்கல்ல
சண்டே ஒரு நாள் இல்ல மார்னிங் வந்து டைம் டேபிள் பிரகார பாத்தீங்கன்னா நீங்க நைன் ஓ கிளாக் வரையு வே ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கப்
இல்ல அப்படி இருந்தாலுமே போயிட்டே இருக்கு இல்ல துணி வாஷ் பண்றது அதுக்கு மேல காய போடுறது செய்யறது அப்படின்னுட்டு போயிட்டு இருக்கோல்ல அது ஸ்கூல் அப்ப மட்டுந்தான் கொஞ்ச மதி அதுல கொஞ்சமா ரெஸ்ட் கிடைக்கு அப்போ டிவி பாப்போ தூங்கோம் கொஞ்ச நேரம் ஆஹ் எப்படி
நம்மோ டெய்லி ரொட்டே டெய்லி பண்ண மாட்டோம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்விய்ஸ பண்றோ ஓஹ் வாஷிங்க அந்த இது பண்றது தான் த் தீனா
இல்ல இல்ல வீக்லி ஒன்ஸ்ன்ற அளவுக்கல்லா நறைய சேந்துருமே இல்லையே ஒன் டே விட்டு ஒண்டேன்னாலு கண்டிப்பா வாஷ்
அப்பிடியே வாஷ் பண்ணாலு இப்பதாங்க ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் எல்லா
இல்லைங்க நான் செமி ஆட்டோமேட்டிக் தா வச்சுருக்கே அது இருந்தாலுமே சிலதெல்லா கைல பிரஷ் பண்ணி போடனு அதுவு ஒரு வேல தென
ஓகே ஓகேங்க
அது இல்லாம பாத்தரோ எவ்ளோ வாட்டி சேரு அத கழுவணு இப்டியே வீட்டு வேல நறைய போகு பெருக்கனு தொடைக்கனு இந்த அமாவாசை கீர்த்திக எல்லானா கிளீன் பண்ணனு பூஜ பண்ணனும் பூஜ சாமான் கழுவனு பூஜ ஐட்டம்ஸ் ரெடி பண்ணனும்
எங்க அதெல்லா இன்னு மெயின்டன் பண்றீங்களா அதெல்லாம் பரவாயில்லைங்க நிஜமாவே சூப்பருங்க எங்க வீட்ல அதெல்லா மெயின்டன்னே பண்ண மாட்டோன்றாங்க ஃப்ரைடே சாட்டர்டே கூட நம்ம கத்த வேண்டியதா இருக்கு இன்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல மங்களகரமா இருக்கட்டு ஏதோ ஒன்னு பண்ணுங்களே பண்ணுங்களே நா கத் வேண்டியதா இருக்கு
ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு மாரி ஃபாலோ பண்ணுவாங்கல்ல என் ஃப்ரெண்டு கூடங்கோ சாமி ரூமு பக்கம் எல்லா போவே மாட்டாங்க அவுங்களும் கேட்டா அப்டித்தா
வீட்டுங்குள்ள போனாவே அட்லீஸ்ட் வீக்லி ஒரு டூவெயஸ் ஆது டிவோஷனல் அவுங்க ஸ்மெல்லாவது கொஞ்சோ ஆ நல்லா ஒரு ஆஹ் சம்பரணி ஸ்மெலு அந்த இது ஸ்மெல் எல்லா நல்லா கொஞ்சோ இதுவா இருக்கட்டும் வீட்டுக்கு அந்த தேவ ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதியாவது பண்ணாதீங்கண்ணா ஃபுல்லா பண்ண கூடாது பண்ணக்கூடாது வயசாய் பண்ணும் போது பாத்தா யார் பாக்கர்து அந்த டேல கூட எதுவுமே வெக்காதீங்க
டயர்டா இருக்கு அதனால கூட ரெஸ்ட் பண்ணுவாங்களோ என்னவோ இல்ல சில பேருக்கு சாமி பக்தி இல்லாம இருக்கலா அவ்ளோவா
அதுக்குனு ஒர்ரளவுக்கு அது ஒட்டுக்க
நீங்க வாரத்துல ஒரு நாலு நாளைக்கு கோயிலுக்கா கூட்டினு போங்க அந்த டிவோஷனலா அவுங்களு க்கு இருந்தாவே ஓரளவுக்கு அந்த பாட்டு அந்த மைண்ட் செட்டு அந்த வைப்ரேட்டு இதெல்லா அப்டியே மாறிடுவாங்க நீங்க நெறய சினிமா வெளில ஹோட்டலு இப்படியே கூட்டினு போனா அவூங்களுக் அப்படி அது சாமினுடைய இது வரும்
பசங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாங்களோ இல்லையே உடனே வந்து எட்டரை மணிக்கு பஸ் ஏத்துறாங்களா உடனே ஒன்பது மணிக்கு போய் அதல்லாம் போய் அங்க எல்லாம் இருந் ஏந்த வேலை இருந்தாலும் அடியே விட்டு போ தூங்கவேண்டியது படுக்க வேண்டியது இன்ன ஒருக்கா பாரத்த அப்படிங்க அந்தா மறுபடியும் அப்படியே போயிட்டு ஒன்பதே காலக்கு எந்த வேலையும் இருக்கறதுல்ல போயிட்டு அமீதியா படுத்துறது இல்ல மொபைல் அப் அந்த மொபைல் நோன்றது ஒரு ப்ரிங் ப்ராசஸ் பண்றது வீட்ட சுத்தமாகிறலாம் ஒரு ரிலவா பண்ணாங்கது போது ரொம்ப கஷ்டமா இப்ப இருக்க ஜன் ஷ கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கது ரொம்ப கஷ்டமா இருக்
ஆமாங்கோ அது முன்ன எல்லாம் வந்து காலையிலயே எழுச்சு எப்படின்னாக்கா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அப்படியே அஞ்சு மணில இருந்து ரொட்டினா போவோம் இப்ப இருக்கிறங்க எல்லாம் யாருமே கொஞ்சம் கம்மிதாங்கோ ஏனாக்கா அதெல்லாம் செய்யறதுன்றது
இப்ப மேக்சிமம் இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்டிைபைவ் ஏஜ் இருக்கவங்க இப்ப அந்த ஒர்க்கேல்லாம் ஆ சோ தொங்க காடியது டென் டூ டுவெண்ட்டி பெர்ஸன்ட் கிடையாது
அதுக்காக தாங்க நாங்க எல்லாம் ஜிம்முக்கு போய்டோறோம் ம எக்ஸ் சசைஸ்க்காக
ஆ எல்ராதே மத்தேங்க ஏழு மணி
ஏன்னா வீட்டுல எதுவுமே வேலை பாக்குறது இ இல்ல அதனால அங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்கணும் செய்யணும்னா அப்படி போயிடும்
அதுக்குதாங்க இதுக்கு முன்னெல்லாம் இருந்தது அஞ்சு மணிக்கு எந்து வீட் வ இருக்க வேலை கிளீனா எல்லாம் வேலை ரொட்டேஷனா செஞ்சே நல்லா இருந்தது
அப்பல்லாம் எதுவுமே உண்மைதான் அதெல்லாம் ஒரு விதமான எக்சசைஸா அப்பருந்தது எல்லாமே இந்த கைல இது ஆட்டுறது அதெல்லாமே கைக்கான எக்சசைசு கால்க்கான எக்சசைசு எல்லாமே இருந்துது இப்ப என்ன ஆய்ச்சு எல்லா ரெடிமேட் மிஷ் தீனு எல்லாமே வந்துட்டதுனால அதெல்லா கொஞ்சோ கொறஞ்சிச்சு அப்டியே
இப்போ இன்னிக்கு வெரியும் பாத்தீங்கன்னா கொஞ்சோ வில்லேஜ் சைட்லல்லா பாத்தீங்கன்னா ஃபோர் தேட்டி ஃபோர் ஓ க்ளாக்கெல்லா எழுந்து மா வெளிய வந்து கோலம் போடுற வேல தண்ணி தண்ணி தெளிக்கிற வேல இப் இப்ப கூட பாத்துட்ருக்கேன் நா அதுவும் அவங் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபாட்டி ப்ளஸ் இருக் ஏஜ் ஃபிப்டி ப்ளஸ் இருக்க ஏஜு ப்ப உதா
உ எங்க வீட்ல கூடே ங்க மாம்மியர்தா வாசல் தெள்ச்சி இன்ன வெரைக்கு கோலம் போடுவாங்க எங் வீட்டுக்காரு அதா கேப்பாரு ஆஹ் ஒரு நானா நீ சூரிய உதிக்கிர்து பாத்துர்ப்ப நா வெளிய்வே போற்தில்லே உள்ளியே நா சமைக் இல்ல எங்க அஞ்சர மணிக்கெழ்ந்தாலு பசங்க ஸ்கூல்க்காக உள்ளவே சம்ச்சிறே அப்றம் எப்டி நா சூரிய உதிக்கிரத போய் வெளிய் நின்டு பாக் முடியு
அதா சொல்றே டைம் டைமிங்ஸே பாத்னா அந்த ஏழு மணி ஷிப்ட் பண்ட்டாங்க மார்னிங் அவங்க வந்து நாலரை மணி ஜோனி எல்றது ஆனா இப்போ வந்து இப்பருக்க ஜென்ரேஷன் வந்து மார்னிங் ஏழு மணிக்தா பெட்லர்ந்து எல்றாங்க லீவார்ந்த ஒரு ஒம்போதர பத்து மணி
ஆமா நா இல்லீங்க நாங்க அப்டியெல்லா பண்மாட்டோ ஒரேடியா டிஃபன் ஸ்கிப் பண்ணிட்டு அப்டியே லன்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடுவோ என் ஃப்ரெண்டு கத்து குத்த மெத்தடு இதுமா அவுங்ளு அப்டிதா செய்வாங்க ஒன்னா எழுந்துட்டு டிஃபன் செய்ய மாட்டாங்ளா நா ஓரளவுக்னா செஞ்சினுருந்தே அவுங்க ஏ இதெல்லா எதுக்கு நீ கஷ்டப்பட்டுக்னு நீ டேரெக்டா லஞ்ச்சு சமைச்சிரு டிஃபன உட்ரு எப்ப எழுந்து பசங்கல்லா ரெடி லேட் ஆயிடும் அதுனால இப்டி லஞ்ச்சா சமை அப்படின்ட்டு கத்து குத்துட்டாங்க அனால் டேரெக்ட்டா லஞ்ச் செஞ்சி தப்பறா போட்
எங்க சிஸ்டருக்கு அந்த ஒர்க்கு கூட இல்லைங்க காலைல வ மாமாக்கு அவங்க மாமா போன் பண்ட்டு டிபன் வாங்கிட்டு வந்துருங்க முடியாது கால்ல எதோ டிபன் வா பத்து மணி வந்துட்டு டி சொல்ட்டு ச
அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க போல லைஃப்
யாரும் கேக்குறது ஆளு இல்லங்
நீங்க கேக்கலாம் இல்ல நீங்க ஒரு பிரதரா இருந்து இதெல்லாம் கேக்கணுங்கோ தட்டி
ஆஹ் பஸ்ட்டு அத கேட்டனா பஸ்ட்டு உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு கேப்பாங்க அப்ப நான் இங்க வந்து கேட்டனா மறுபடி வீட்ல சண்ட நடக்குது
ஆஹ்
எதாவது இது டைமிங்ஸ் இருந்து எதா எதா சொன்னா ஏனா மிஞ்சி போனா அதிக பே பிரச்சனக்கேப் போர்ஸ் பண்ணா என்னால செய்ய முடியாதுங்க நீங்க வேனா ஆள வச்சு செஞ்சு கோங்க இன்றாங்க இந்த மாரிலாம் கொஸ்டின் சொன்னா எப்டிங்க செய்யறது ரொம்ப போர்ஸ் பண்ணி கேட்டா ரொம்ப போர்ஸ் பண்ணி கேட்டா சிம்பிளா ஒரே வார்த்த
உம் ஆஹ் ஆமா உண்ம அதுதான் அது இப்டிதான் போது இப்படி இருக்கிறது நாங்களாச்சும் எவ்ளோ பரவாயில்ல இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இன்னும் சமாளிக்கிறது கஷ்டம்
ரொம்ப ரொம்போ
ஆமா
இதுவா இருக்கு அதனால இப்போ எந்த அளவுக்கு நம்ம மிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம ஒ ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ந நீயும் வந்து
ஆனா அதுவே நீங்க பாத்தீங்களா ஒடம்பு கொறக்கிதுக்காக காசு குடுத்து வெளிய போய் நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு வரம் எக்சசைஸ் பண்றதா இருக்குட்டும் ஒரு ஒடம்பு கொறக்கிறதா இருக்கும்ட்டும் டயட் பண்றதா இருக்குட்டும் எல்லாமே அது வந்து நம்ப பணம் கொட்டி ஃபர்ஸ்ட்லாம் வந்து அதுவே தானா நம்போ பண்ற தலே நல்லா இதுவா இருக்கும் இப்ப வர ஃபுட்டும் எப்டி இருக்கு நம்மளுக்கு தேட்டி ஏஜிக்கே எல்லாமே வருது சுகர்ல இருந்து எல்லாமே வருது இல்லையா
எனக்கு தேட்டி ஏஜ் இல்லங்க பிப் ஒ பிப்டீ டுவெண்ட்டி ஏஜ் இப்பல்லாம் பார்ன் பேபிஸ்கெல்லாம் கூட ஒரு பஃவ் இயர்ஸ்ல இருக்க பேபிஸ்கு நீங்க பாக்கலாம் சுகர் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாரி சுச்சுவேஷன் இருக்குங்க இப்போ
இப்ப இருக்கற காலகட்டம் அப்டி இருக்கு ஃபுட்டு மெத்தட் பாத்து எடுத்துக்குணும் நம்போ வந்து கொஞ்சம் ஹெல்தியா இது பண்ற மாரி களி இந்த மாரி ஐட்டம்க்கா மாறணும் கொஞ்சம் பலய ஃபுட் எல்லாம் இப்ப திரும்பிட்டு ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கு அத பாக்கறீங்களா நீங்கோ
ஆஹ் ஒ கொஞ்சம் ஒரு ஒரு சி கிற எடத்த வந்துட்டு இருக்கு இவங்க இன்னும் நிறைய இடத்தை ரீச் ஆகல இன்னும் அதே
ஆயிடும் கண்டிப்பா ஆயிடும் ஆயிடும் ஏன்னா இப்ப அந்த காலத்து ஃபுட் எடுத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ஸ்ட்ராங்கா இன்னி வரைக்கும் கூட எப்படி போறது வருது நடக்கது எழுறது வக்காருது எல்லாமே இருக்காங்க ஆனா நம்மளால இப்பவே வந்து ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுிட்டாங்கன்னா அப்படியே ஃபுல் டயர்ட் ஆகி உட்கார்ந்திடனும் சுத்தமா முடியவில்லை இப்போ எங்க வீட்டிலேயே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்கோ வெளியில நானும் இருக்கட்டும் நானும் எங்க வீட்டுக்காரல்லாம்ன போயிட்டு வந்தோம்னா அப்படியே ரெஸ்ட் ஃபுல்லா ரெஸ் எடுத்துறா எங்க மாமியார் எனக்கு ஈவலா அவங்களும் தான் வந்திருப்பாங்க காலையில நாலு மணிக்கக்குல்லாம்டிய ஷார்ப்பா எழுந்து அப்படியே அவங்க ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது அவங்க ஏஜ் என்ன ஏன் ஏஜ்னா
உன்ன நான் இங்க இல்ல ஒரு டுவென்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வண்டியல போய்ட்டு வரதுக்குள்ள எங்க வீட்டுல என்ன பண்ணி இருக்காங்க டயடா இருக்க தான் படுத்துடுறாங்க இத்தனைையு வண்டில வீட்டு விட்டு படிக்கட்டு எறங்குனா நேர ஒரு லொகேஷன் போயிட்டு பார்த்துட்டு மறுபடியு நேரா வரு வீட்டாண்ட வந்து வண்டில ஏறக்கிவிட்டுறோ அதுக்கு வந்தன்னு டயர்டா இருக்கு என்னால முடியாது அந்த வேல செய்ய முடியாது ஏன்னா ஒன் ஹவர் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அந்த மாரி உடம்பு
அதுதா அப்டிதான் போது அவுங்க அத ஃபுட்டும் இப்ப அப்டி இருக்குன்றன் நான அது ஃபுட் ஹெல்தியா எச்சு கொஞ்சோ ஸ்ட்ரென்தா இதானான் இருப்போ இப்ப வந்து அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடாது முன்ன அளவுக்கு நம்ம எடுக்கிற இந்த ஃபுல்ல கெமிக்கல் ஃபுட்டெல்லா ஃபுல்லா இதாககுது
அப்ப எல்லாமே இப்ப நானே சொன்னே நீங்க யாருமே இல்ல சொன்னே நூடுல்ஸ்ன்னு சொன்னே இந்த மாரி தான் நூடுல்ஸு பர்கரூ இந்த மாரி வந்துதாங்க நம்ம ப்ராசஸ் எல்லாம் இப்ப எல்லாம் எதுவும் நம்போ நமக்கு நாமே கெடுத்து கெடுத்துகிறோ எல்லாம்
ஆமா அதெல்லாம் மாத்திக்கணு கொஞ்சோ செரி ஓகே கால் நன்றிங்க ரொம்ப அடுத்த கால்ல நம்ப பேசலாம்
பேசலாங்க தேங்க்யூங்க தேங்க்யூ